நா மதியோ வர
மதிய வணக்க நண்பா என்ன பண்றிங்க சாப்ட்டாச்சுங்ளா வீட்ல எல்லாரு என்ன பண்றாங்க
ஆ சாப்ட்டங்க வீட்ல அப்பா வந்து வேலைக் போய்ர்காங்க அம்மா வந்து ஆ சு அ ஒக்காந்திருகாங்க இப்பதாங்க வெளிய எங்யூ வேலைக் போலிங்ளா நீங்க வேலைக்ல்லாம் போலிங்ளா
நா எங்யுமே வெளிய வேலைக்கி போலைங்க இன்னிக்கு லீவு தா திடீர்னு பாத்திங்ன்னா லீவ் போட்டு வெளிய போலான் இருந்தங்க திடீர்னு கேன்சல் ஆய்ருச்சு
சேரிங்க
இப்ப மாமனாருக்கு பாத்திங்கன்னா திடீர்னு நல்லாருந்தாரு இது மாறி நடந்து போறப்ப மண்ணு சருச்சு உட்டி கீழ உழுந்து சில எதோ எலும்பு பாத்திங்கன்னா பிராக்ஸ்ஸர் ஆய்ட்ச்சுப் போல கட்டு போட்டு படுத்துருக்காரு அவரு வெளியூர்ல ஒரு ஏழு மண்நேர ட்ராவலு நாங்க அதாங்க பாக்கறக்கு நாளைக்கி ஒய்ஃப கூட்டிட்டுப் போய் விட்டுட்டு வரணுங்க அதா ரெண்டாந்தேதி போட்ருக்க
சேரிங்க பரவால்லைங்க சேர் நீங்களும் போய் தங்கிர்ற மாறிகங்ளா இல்ல எங் இங்க ஊருக் கே போய் உட்டுட்டு வந்துருவிங்களா
இப்ப நாளைக்கு நா காலைல போனன் இப்ப நா காலைல கொண்டுப் போய் போனன்னா போய் பாத்துட்டு அப்டியே நா அதேமாரி ச ஈவ்னிங் நா வந்துருவனுங்க
அதே ஈவ்னிங் வந்திங்கன்னா உங்களுக்கு ஏழு மண் நேரம் எட்டு மண் நேரம் ட்ரவல்லுங்குறீங்க உங்களுக்கான இது வசதி இருக்குங்களா வந்துருவிங்களா
இல்ல இல்லங்க அந்த வசதிய நா ஏற்படுத்தி போய்ருவணுங்க ஏனா அதுக்கான ஏற்பாட்ல்லா பண்ணிச்சிருவணுங்க இல்லாட்டி யாருக்காச்சு அண்ணா இருப்பாரு அப்பா இருப் பாரு கூப்ட்டன்ன பைக்ல வந்து என்ன கூப்ட்டு வந்துருவாங்க ஒன்னும் ப்ரச்
சேரி சேரிங்க சேரிங்க சேரிங்க எப்டி இருந்தாலும் போய் மாமனார்னு சொல்றீங்க போய் பாத்துதா ஆகணும் சேரி கூட்டிட்டுப் போய் உட்டுட்டு வாங்க
காலுல அடிபட்ருச்சிங்க அப்பக் கூட நா வேணாம் போவேனான்ட்ட போறன்னாங்க நா வேணான்ட்டன் ஏன்னா அவுங்க ஆ எ மச்சான்ல்லா போய் பாத்துட்டு வன்ட்டாங்க சேர் அந்த சின்னக் கால்ல தான அடியா இருந்தாலு அவ்ளோப் பெரிய காயந்தா இருந்தாலு நா பாக்க விடல ஆனா இதுங்குறப்ப கட்டுப்போட்டுப் படுத்துருக்கப்ப நம்ப்ளுக்கு மனசு கேக்ளிங்க என்னன்னு எனா அப்பவு அவுரு வேலைக்கு போற வேலைக்கு போறன்ருக்காருங்க கைய தூக்க கூடாதுன்னாப் பாருங்க அவரு வேலைக்கு போறன் ஒத்த கால்ல நின்ட்டுருக்காரு
அதான் அதாங்க எப்டிங்க நீங்க ஃபோன் பண்ணி பேசி ங்களா இல்ல அவுங்களா கூட்டு பேசுனாங்களா உங்க மனைவி கூட்டு பேசி தெரிஞ்சதுங்களா
இல்ல இல்ல இது மனைவி வந்து இன்னைக்கு தா நாங்க வெளிய ஒரு ச மார்க்கெட்டு வரைக்கும் போலான்ட்ருந்தங்க அதுக்கு போறக் முன்னாடிதா சொன்னாங்க
சேரிங்க அதுக்கு போறக் முன் போறக்கு முன்னாடி தெரிஞ்சதுக்கு அப்பறம் நீங்க முடிவெடுத்த இப்பதா முடிவு எடுத்தீங்களா
இப்ப முடிவெடிக்கலீங்க அப்பவே முடிவு பண்ணதுதா அதெல்லா சொன்னா சேரி மார்க்கெட்டு போய்ட்டு சொல்லான்தா இருந்தங்க வீட்ல
சேரிங்க
திடீர்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் மனசு செரியில்லைங்க அது காட்டி விட்டுட்டங்க
சேரி சேரிங்க ஏங்க இப்ப ஒன்னும் இல்ல நீங்க மார்க்கெட் போ போறங்குறீங்க அப்புறோ ஊருக்கு போறங்குறீங்க ஊருக்கு போயிட்டா அந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து வாங்கி வச்ச மறுபடியும் கெட்டு தாங்க போகும்
அப்பிடி இல்லைங்க அந்த மார்க்கெட்டு நீங்க சொல்ற மாரி பழங்கள் வாங்குற மார்கெட் இல்லைங்க இது பாத்தன டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய் தேடுன பொருளு இந்த சமயலுக்கு தேவயான பொருள்லா வாங்கி வெச்சுட் நீங்க எப்ப வந்தாலு அது பண்றதுதானுங்க
ஓ சேர் சேரிங்க ஆ நீங்க மார்க்கெட்டுஞ்ஜொன்னால நீங்க காய்கறி தா வாங்க போறிங்களோன்னு நெனச்சங்க
இல்ல இல்லங்க அப்படி இல்லங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு போறங்க ஏன்னா இப்ப இன்னைக்கு நாளைக் கொண்டு போய் விட்டன்னா ச சனிக்கிழம ஞாயித்தி கிழமப் போய் கூட்டிட்டு வந்துருவனுங்க ஒர் ஒரு மூண் நாள் தா கேப்பு அது வரைக்கும் மளிக ஜாமா என்னங்க ஆவ போது
சேரி சேரிங்க சேரிங்க எப்டிங்க நீங்கப் போய் உட்டுட் உட்டுட்டு சாயந்தரம் வந்துருவிங்கிறீங்க வர முடிஞ்சாப் பாருங்க இல்லைன்னா ஒரு நாள் நா நைட்டு அங்கருந்துட் சிவா அடுத்த நாள் கூட வந்துருங்க
இல்ல இல்லைங்க எனக்கு அது எனக்கு புடிக்காதுங்க மாமனார் வீட்டா இருக்கட்டும் மத்தவுங்க வீட்ல எல்லாம் எப்பமே தங்கனும் பழக்கம் இல்லைங்க எனக்குன்னு என்னோட வீட்ல தங்கனாதாங்க ஒரு சொர்க்கம் மார்ருக்கும்
சூப்பருங்க சூப்பருங்க பரவால்லைங்க எப்படியோ ஒண்ணு போய் பாத்துட்டு வந்துருங்க
நீங்க நீங்க எல்லா சொந்தக்காரங்க வீட்டுக்கு இல்ல அது மார்ல்லா எங்கயும் போனதில்லங்ளா இல்ல போய்ட்டு வன்ட்டீங்ளா
நாங்க எங்கங்ய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது சொந்தக்காரங்களே இல்லீங்க சொந்தன் சொல்லிக்கறதே எல்லாமே பணத்துக்கா மாறிட்டாங்க எல்லா பணம் இருந்தாதாங்க சொந்த பந்தம் எல்லாமே உங்குளுக்கா இருக்கட்டு எனக்கா இருக்குட்டு எல்லாத்துக்கு அத்தானுங்க போனாலு தங்கற மாரில்லாருக் க முடியாதுங்க தங்கற மாரியெல்லா சொந்தம்லா எங்கெயுமே இல்லைங்க
ஒரு கூட பொறந்து சொந்தொ அம்மா அம்மா அப்பா அப்பா வழி அது மாரி நெருங்கிய சொந்தமெல்லா யாருமே இல்லையாங்க
எங்கெங்கே நேத் நெருங்குன நெருங்கிய சொந்தம்ன்னு ஒண்ணுமே இல்லிங்க ஒண்ணு நெருங்கி வந்துச்சுங்க நொறுங்கி போச்சுங்க இன்னொன்னு இருக்குதுங்க பக்கத்துலே இருக்காங்க அங்க போய் தங்குற மாரியில்லா இருக்காதுங்க
என்னங்க அப்டி இவ்ளோ உங்குளுக்கு வட்டாரம்லா நறைய இருக்கும் போல ஆனா யாரு கூடையு பேச்சுவார்த்த இல்லிங்ளா இல்ல எப் எப்புடி எனக்கு புரியலீங்க எல்லாரு எப்படிப்பட்ட டைப்பு
வட்டாரம்னு பாத்தா பெரிய வட்டாரந்தாங்க ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா காலம் மாற மாற ஃபியூச்சர்ரு எப்டின்னா பண தேவைகள் அதிகமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா பணந்தான் பெருசா எல்லாம் பாக் ருக்கு ஆரம்பிச்டாங்கா அதனாலே சொந்தொம்
கரெட்டு கரெட்டுங்க காசுதாங்க இப்பல்லா பாக்குறாங்க பையன் நல்லவனா கெட்டவனான் சொல்லி பாக்குறது இல்ல பாத்தீங்ளா உங்ககிட்ட காசு இருந்தா சொந்தொ வருங்க ம் சொல்லுங்க
டூவிலோ காரோ வாங்கி ஸ்டேட்டஸோ ஸ்டோரிய வச்சு பாருங்க அடுத்த ஒரு பாத்து யாராவ்து பாத்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு மணி நேரத்துல கூப்ட்டு என்ன இப்டி இப்ப கார் வாங்கியிருப்பாங்க போல பைக் வாங்கியிருப்பாங்க போல என்ன வச்சிருக்காங்க அப்டின் இத கேக் நம்ம தா வாங்கியிருக்கோமன் கேக்குறக்காவத் தெரிஞ்சுக்கிறக்கு ஒரு கூட்டமே இருக்குதுங்க
ஆமா ஆமாங்க அதுல வரும் உண்மதாங்க ஏன்னா நம்ம என்ன பண்றோ என்ன பண்ணிட்டு இருக்கோ அதெல்லா தெரிஞ்சிகிறக்கே நம்மளுக்கே தெரியாதுங்க ஆனா நம்மள நோட் பண்ணிட்டுதா இருப்பாங்க கொஞ்சொ மேல வந்ட்டோம்னா போதுங்க ம்
ஆ கொஞ்சோ இல்லைங்க மேல வர்றதுக்கு என்ன மேல வர்றது அன்னைக் பாத்தீங்கன்னா ஒண்ணுமேப் இல்ல வீட்டுக்கு ரேஷன் அட்ட அது ரேஷன் கார்டுக்கு இப்ப வெரிஃபிகேஷனுக்கு வந்தாங்க வந்துட்டு போனாங்க எதும் இப்போ வந்திருக்காங் எதோ என்னவா இருக்கூ பிரச்சனையா என்ன ஏது சிரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்கரக்காக திடீர்னு உள்ள வந்து என்ன சொந்தாரங்களும் வந்துட்டு போறாங்களாட்ருக்கு அப்டின்னு கேக்குறாங்க சொந்தக்காரங்களுக்கும் டக் இன் பண்ணிட்டு ஐடி கார்டு போட்டு வரவளுக்கும் சம்மந்தமே இல்லிங்க
பாருங்க எல்லாவகைலயும் பொறமை பொறாமையின் அடையாளங்க ஏனா பொறாமப்பட்றவங்க இவ எங்க நல்லா வந்துருவானோ நம்ம பேற பசங்களா இருக்காங்க அவுங்களா எவ்வளோ கஷ்டப்பட்ருக்காங்க இப்ப என்ன இப்புடி இருக் விரானங்க எல்லாருமே படார் படார்ன்னு மேல வந்துறாங்க சொல்லிட்டு அது ஒரு வகுத்து கடுப்பு தானுங்க
வயித்து கடுப்பு நெஞ்செரிச்சலு வைத்தெரிச்சல் எல்லாமே இருக்கதாங்க செய்யு
பார அவங்கல்லாம் பாத்திங்கன் வைங்க காலம் போன கடைசிலதான் சொத்து பத்துலாம் பாத்துருக்காங்க காலொ இருக்கிறப்ப அனுபவிக்கிறப்ப கொஞ்சோ கொஞ்சோ அப்டி இருக்கும்லங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க அது என்ன ஒண்ணு. இப்ப இவுங்க விட்லையுங்க பக்கத்துல இருப்பவங்க சொந்தக்காரங்களாட்டு எல்லாருமே அப்படிதாங்க பணத் இவனுங்க நல்லா இருந்தாலு ஒரு மாரி பேசுவானுங்க நல்லாயில்லைனாலு ஒரு மாரி பேசுவானுங்க அதனால அவனு கண்டுக்கவே கூடாதுங்க என்ன வாங்குனாலோ இல்ல நம்ம சம்பாதிக்கிறத இருந்தாலு நம்மக்குள்ளே வச்சிருக்கானுங்க ஒ வீட்ட விட்டு வெளியே போவே கூடாதுங்க போச்சுனாலே நமக்கு நிம்மதி போயிருங்க
ஆமாங்க ஆனா சம்பாதிக்கருதுல்லைங்க ஆனா பொருள் வாங்கறது வீடு கட்டுறதாருக்கட்டு மொபைல் வாங்கற அதெல்லா வெளியே கத் தெரியணுங்க ஈகோங்க ஏன்னா எல்லாருமேனா என்னலேலா முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி எது பண்ணி காட்டணுன்னு நெனைக்கிறேங்க
கரெக்ட்டு தாங்க ஆனா நீங்க ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க அத மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தனு நீங்க ஸ்டோரியோ ஸ்டேட்டஸோ வச்சீங்கன்னா அத பாத்துகிட்டீங்கன்னா மறுபடியு இன்னொரு பொருள் வாங்கறதுக்குள்ளேயு அத வைத்து வைத்தரிச்சலு வாயரிச்சலு வெ வெச்சு வெச்சு நம்ம ஒண்ணுக் ஒண்ணுக்குல்லாம ஆக்கிடுவாங்க அதுக்கு சொல்றேங்க
இப்போ நம்மளுக்கு எதாச்சு எதாச்சு பண்ணிட்டாங்கன்னா ஈகோ ட்ரிகர் ஆயிருங்க ட்ரிகர் ஆயிச்சுன் ஒன்னு பண்ண முடியாதுங்க அவ்ளோதா
ஈகோ ட்ருகரானா பரவாயில்லைங்க நம்மள ட்ரிகர் பண்ட்டாங்கன ஒன்னு பண்ண முடியாதுங்க ஒண்ணுல்ல நீங்க வாங்கிட்டீங்க திடீர்னு இவ எப்படி நல்லா இருக்கலானு சொல்லிட்டு உங்க மனசுக்குள்ளேயே வைத்தரிச்சல் பட்டுட்டு பொளம்பிட்டே இருந்தாங்கன்ன வைங்க நமக்கு தாங்க ஏதோ ஒன்னு நடக்கு
ஆமாங்க அதுவு கரெக்ட்டு தா இருந்தாலுமே நாலா காராருக்கட்டு பைக்ருக்கட்டுங்க ம் எல்லாத்துக்கு தெரியிற மாரி பண்ணிருவணுங்க
கண்டிப்பா பைக்கு காரு அந்த மாரி பெரிய பெரிய இதெல்லா பண்ணும் போதெல்லா போட்டுக்கலாங்க அத நம்ம எதுப்பண்ணாங்க நம்ம சந்தோஷமாருக்கட்டு மத்தவங்கள வயத்து வயிரு வயிரு எரித்தால் எரிஞ்சிட்டு போட்டுன்னு வச்சிருக்கன்னுங்க
ஆமாங்க ஏன்னா மாத்தவங்க ஏரியருக்காக தா நா பண்ணுறதுங்க ஏன்னா பாத்தீங்கன்னா நான்லா இப்பல்லா வரவேக்கூடாது அவ்ளோதா முடிஞ்சிட்டாங்கன் இருப்பே நம்மளு ஒரு ஆளா வந்து நிக்கிறப்ப எல்லாருமே ஆஃப் ஆயிருவாங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க இது நடக்கு கண்டிப்பா கண்டிப்பா இத நடத்தியே காட்டணுங்க
நடத்திலா காட்டக்கூடாதுங்க நடத்தி முடிச்சிரணுங்க
ஆமாங்க நறைய பேரு இருக்காங்க இவன்லா எப்புட்றா வந்தா எப்படி வருவான்னு நெனைச்சிட்டு
அதே இப்ப ஒன்னே ஒண்ணு பழிச்சு வின்னா ஆர் டை அவ்ளோதாங்க
ஆமாங்க டு ஆர் டை
ஜெயிச்சிடு இல்லாட்டி செத்து மடி அவ்ளோதா
ஆமாங்க இதுதா ஒரு இந்த ஜென்ரேஷனுக்கு ஏத்த இது
ஆமாமாங்க அவ்ளோதா சும்மா வந்த மாரிதா போனா மாரிதா இரு மார்ல்ல கடையாதுங்க உயரு தா அந்தளவுக்கு எறங்கி நம்ம ஆடணுங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க இனிமேலு பாருங்க எல்லா வெற்றக்கொடிதா தோல்விப்படியே இருக்காதுங்க இந்த வருடதுக்குள்ள ஏதோன்னு கண்டிப்பா பெருசா ஏதோ பண்ணனுங்க
பண் பண்ணணுங்க ஏன்னா இப்போ வந்து சைக்கிள்ல போயிட்டுருக்கங்க சைக்கிள்லே போயிட்டுருந்தாலு மதிப்பு இருக்காதுங்க இப்போத் காலத்துக்கு தகுந்த மாரி இஞ்சாது இதுன்னு மாறி போனதாங்க எல்லாமே டெவலப் ஆனதுக்கு
ஆமா ஆமாங்க கண்டிப்பாங்க இத நீங்க சொன்னீங்க கண்டிப்பா உண்ம தாங்க நெறய பக்கோ இப்படித்தா போயிட்டுருக்குது நம்ம சம்பாத்தியத்துலதாங்க இருக்குது எல்லாமே
இல்லைங்க காராருக்கட்டு பைக் இரு ஓட்றீங்க ஓட்டல அது செகண்ட் வாங்கி நிப்பாட்டி வச்சுக்குங்க
கண்டிப்பாங்க நானும் அப்டித்தாங்க நானும் தம்பியு அப்டிதாங்க வாங்கி தாங்க விக்கனு நீங்க எந்த மாரி கார் எல்லா வாங்கலான் இருக்கீங்க
நான் பாத்தீங்கன்னா இப்பத்திக்கில்லா சும்மா சிம்பிளா பாத்தீங்கன்னா தார் எடுக்கலன்றுக்கேனுங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் படிப்படியா பாத்தீங்கன்னா ஓட்டி பழகக்கவா தார் எடுக்கலான்னுடு இருக்கேனுங்க ஒட்டி பழகிட்ட அத படிப்படிய வாங்கிக்கலாம் சொல்லிட்டு
நல்லது நல்லதுங்க சூப்பருங்க நா எடுத்தா இது பாச்சுன்னுலா தாங்க எடுக்கலான் இருக்கேன் முன்னாடியிலாம் பாார்த்தீங்கன்னா அது நறைய இது மைண்டுக்குள்ள வந்துட்டு இருந்தது ஆனா இப்ப ரீசெண்டா எனக்கு மைண்டுக்குள்ள இருக்கறது பாத்திங் ஃபாச்சுன்னுலா தாங்க அதை எடுத்து நிப்பாட்டனும் வீட்டுக்கு முன்னாடி ஆ ரதம் மாரி இருக்கும்
ஆமா ஆமாங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அதல்லாம் பாத்தீங்கன்னா அது அதுதான் நானும் எடுக்கணும் நினாக்கிறங்க ஆனா பாத்தீங்கன்னா இப்பத்திக்கு நா ஸ்கார்பியோகுள்ள போயிட்டங்க நா கார்பியோ பாத்தீங்கன்னா அதுவும் வேற லெவல்ல இருக்குங்க வேங்கை படத்துலல்லாம் பாத்துருப்பீங்க
ஆமாங்க ஆமாங்க வேங்கையா இருக்கட்டும் எ பூஜையா இருக்கட்டும் எல்லா படத்துலயும் அதாங்க வில்லன்ஸ்னாலே அது தான் அந்த படத்துல அந்த காரு தாங்க
அது நல்ல ஒரு கன் பிச்சினு இருக்குங்க கார பார்த்தாலே உங்களுக்கு ம் சேரி ஓகேங்க உங்களுக்கு ப்ரோ வேற பைக்ல எது மாரி எடுக்கலாம் இருக்கீங்க
பைக் ஏன் ப்ரோ ஃபஸ்டு புல்லட் எடுக்கலான் இருக்கங்க புல்லட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பைகா மா த்திகலாம் இருக்கங்க அதான நம்ம ட்ரீம் உங்களுக்கு இந்த மாரி பைக்குங்க
நம்மளுக்கு எந்த மாரி பைக்ல்லாம் இல்லைங்க ஊருக்குள்ள யாரும் வச்சிருக்காத பைக்கா இருக்கணும்ங்க
அதான் எந்த மாரி எடுக்க போலான்ட்டு இருக்கீங்க
எனக்கு நான் இப்பத்திக்கு கேட்டியும் யாரிட்டும் இல்ல லோ நிஞ்சாடுதுலாம் இருக்கனுங்க நறைய மண்ணுகுள்ள ஓடுது
சேர் சேரிங்க பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க பி எம் டபிள்யூல எவ்ளோ பா ப விலங்கி வருதே
நம்மளுக்கு வலைவாசி எல்லாம் தெரியாதுங்க ஆனா எடுக்கணு முடிவு பண்ணிருந்தா எவ்ளோவா இருந்தாலு எடுத்துடுவங்க
சேரி சேரி கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க எப்டிங்க சிங்கிள் பேமெண்ட்லயே எடுத்துடலான் இருக்கீங்களா இல்ல டியூ தானா சிங்கிள் தானா
சிங்கிள் சிங்கிள் தாங்க நம்மளல்லாம் சிங்கிள் தாங்க
சேரிங்க சேரிங்க சேரிங்க உங்க கூட பேசுனதுக்கு ரொம்ப நன்றிங்க மீண்டும் சந்திக்கும்போது உங்க நண்பன் நன்றி வணக்கங்க